ஹலோ ம் சொல்லுங்க வணக்கம் நா ஒர் ல இர்க்க
அப்டியா சாப்பிட்டீங்ளா என்ன சாப்பிட்டீங்க
அப்புறோ நீங்க சாப்டீங்களா ம் செரி இல்ல இரும்பு இருக்கு ஒடம்பு ஜக்கிலயா ஹலோ
ஹலோ கேக்குதா
ம் கேக்குது சொல்லுங்க
அப்புறோ என்ன என்ன சாப் நீங்க சொன்னீங்க அதுக்கு தொட்டுக்க என்ன பரோட்டாக்கு
பரோடாக்குச் சேர்வா
ஓ சேர்வா அப்டிய செரி
ம்
ப்புறோ சொல்லுங்க
நீதா சொல்லு ஏ வீட்டு வீட்டு
என்ன புரியல இல்ல நாங்க வந்து ஹோட்டல்ல தா வாங்கி த இன்னிக்கி வீட்டுலதா செய்றது எப்பவு
ம்
இன்னிக்கு வந்து எங்க அப்பா வேலைக்கு போறதுக்கு டைம் ஆய்ச்சினு ஹோ டல்லா வாங்கிட்டு வண்டாரு சோ அதனால ஓட்டல்ல சாப்பட்டு
ம் செரி விடுங் அதா ஈஸி எங்க ஹோட்டல் தா நானு
ஓ சாப்பிட்டு அப்டி வேலைக்கு கெளம்பிடீங்களா
ஆமா சாப்பிட்டோன்னே வேலைக்கு வன்டே ஒன்பது மணிக்கு வர வேண்டிய வேல
ஆ ஒ ஒன்பது மணிக்கு வந்து எப்ப போனும்
இருந்து ஒரு ஏழு மணி வரைக்கு வேல நா சொல்றதுக்குல்ல ஒரு இந்தடைம் வந்து கார் வந்து லேட் ஆயிடும் முடியிகிறதுக்கு அந்த மாரி
அப்டியா செரி இப்போ இருக்கிற லைஃப் பிடிக்குமா உங்கள் இல்ல ஸ்கூல் போகும்போது புடிச்சிருந்து ச்சா இல்ல கொழந்தையா இருக்கும்போது பிடிச்சிருந்துச்சா
எனக்
ஆஹ
ஏன்னா ஆ ஆமா அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா சுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு
அப்டியா அப்புறமா உங்களுக்கு கல்யாண ஆயிச்சா
உம் இன்னு இல்ல இதுக்கு மேலதா பண்ணனு
ஹ அப்டியா சேரி
உங்கள்கு கல்யாணோ ஆயிச்சா
இல்ல இன்னூ ஆகல இதுக்கப்றந்தா எனக்கூ
ஓஹோ அப்டியா
ம் அப்றமா து நீங்க எத்தினி மார்க் கு டென்த்துல பாஸா நீங்க
ஒ எத்தினி மார்க் நீங்க
ஃபை மார்க் சம்த்திங் என்னவோ
த்ரீ எயிட்டி ஃபை நல்லா படிச்சிருக்கங்ளே நீங்க ஓ அப்படியா அ உங்களுக்கு அஞ்சு சப்ஜெக்ட்ல எது ரொம்ப புடிக் ஓ
எனக்கு புடிச்ச சப்ஜெக்ட்னா ஆ இங்க்லிஷு ஆமா
ஓ இங்கிலீஷ் நல்லா புடிக்கூ எனக்லா இங்கிலீஷ்னாவே பயோ பட் நா பாஸ் ஆயிடுவே அட் டென்த் த்துல இங்க்லீஷ் வந்து ஈஸிதா போ அந்த நோட்ஸ்ஸு லெட்டரு அது லல்லா அ அ அப்டியே அஞ்சஞ்சு மார்க் எடுத்துக்லா அதுலயே ஆமா சோ அத் து இல்ல எனக்கு வந்து ரொம்ப புடிச்சது வந்து தமிழ் தா எப்போமேத் தமிழ் மட்டுந்தா புடிக்கூ எனக்கு ஏனா அதுலதா நா தமிழ் மீடிய தா அத்னாலதா எனக்கு தமிழ் புடிக்கூ சொல்றே
ஓஹோ நான் இங்க்லீஷ் மீடியோ படிச்சது
அதாலதா நீங்க இங்க்லீஷ் சொல்றீங்க
ஆமா இங்க்லிஷ் மீடியமா தமிழ் மீடியமா அதா எங் தமிழ் மீடியோ சொன்னீங்க எந்த கவுர்மெண்ட்டா பிரைவேட்டா
நான் ரெண்டூ படிச்சே பிரைவேட்டூ படிச்சே கவுர்மெண்ட் நா ரெண்டு ஸ்கூல்ல படிச்சே ஃபஸ்ட்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டுலேந் ந்து டென்த் வரைக்கு தன்யார்ல படிச்சே து லெவன்த் ட்வெல்த் இருந்து கவர்மெண்ட் ஸ்க்ல தான் படிச்சே பட் எனக்கு த்யு பத்து வருஷத்துலருந்து எனக் ரெண்டு வருஷ நா ரொம்ப புடிக்குமே கோர்மண்ட்டு ஸ்கூல்ல படிச்சத்தா எனக் ம் இன்னும் நல்லாருந்துச்சு அப்பவே
நால்லா ஸ்கூல்லா படிக்க மாட்டே எனக்கு அவ்ளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனா வந்து ஸ்கூல் போனாலு ஆஃப் டேதா நான் போவேனே
அப்டியே விட்டுடுவாங்களா ஸ்கூல்ல எல்லாம் ஆஃப்டே பாய்ஸ்ஸு ஸ்கூல்ல இல்ல
ஆது பிரைவேட் ஸ்கூல்ல வந்து விட மாட் டாங்க இது கவர்மெண்ட் ஸ்கூல் நானு சிக்ஸ்த்லந்து
இந்த பாய்ஸ் பாய்ஸெல்லா எப்டி வேணா கட்ட அடிக்கலா பட் கேர்ள்ஸ் இல்ல கவுர்மெண்ட் ஸ்கூல் தான் கூட அது செட்டாதா இருக்கு
ஆமா ஏன்னா அந்த மாரி அது
ஆஹ் பட் நல்ல ஸ்கூலாந்தா கேட்டு வெளியே வாஷ்மேன் இல்னா கூட கேட்டுக்கு வெளியே போக கூடா விட மாட்டாங்க பீ டி டீச்சர் எல்லா விசில் அச்சிட்டு திட்டிட்டு இருப்பாங்க சோ எங்கள் விட மாட்டாங்க ஸ்பெஷல் கிளா அப்போ வெளிய கொஞ்சொ ஸ்கூல் எல்லா விட் விட்டுடுவாங்க எல்லாம் போவங்களா அப்பப்போ ஏதாச்சு வெளியேந்து வாங்கிட்டு வரலாம் சாப்பட்துக்குன் போனா ப்ப மறைச்சுடா போவே எங்கயா பா்த்தாங்கன் ஆ நான் திட்டுவாங்க மாத்திட்டனா திட்டுவாங்க நாங்களு அப்டி தா பண்ணு பட் நா போ மாட்டே ஏ ஃபிரெண்டு போவா ஏ ஃப்ரெண்டு கூட கூட போய் கேட்டான்ட மட்டு நிப் அவ் வந்தொடனே சேர்ந்து அப்டி உள்ள வ துடுவோ
ஊஹும்
டுவரது கொஞ்சொ நேராகுன்னு எல்லாரு கிளாஸ்ல ஒக்காந்து சாப்ட்டு பேசிட்டிருப்போ அப்றமா மிஸ்ஸு வருவாங்க ஸ்பெஷல் கிளாஸ்க்கு ஆஃப்னவர் ஃபாட்டி மினிட்ஸ் தான் அது ஸ்பெஷல் கிளாஸ் பட் மிஸ்சு வரது ஆஃப்னவர் தான் வருவாங்க வந்து டெஸ்ட் அதுல ஸ்பெஷல் கிளாஸ்ல டெஸ்ட் வைப்பாங்க படிக்க கூட வெக்க மாட்டாங்க டெஸ்ட்டு இப்போ அவங்க பீரீடாவுக்க வந்து சொல்லிடுவாங்க இப் போன இன்னிக்கு என்ன என்னோட ஸ்பெஷல் என்ன எனா இன்னைக்கு இந்த டெஸ்ட்டு வப்ப இப்ப பட்ச்கங்க ஸ்பெஷல் கிளாஸ் அப்போ டெஸ்ட் எழுதனும் அப்படி சொல்லிடுவாங்க சோ அங்க போய்ட அப்ப வந்து கொஞ்ச நேரம் அவர் லெசன் நடப்புவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து படிங்க சொல்லிடுவாங்க நான் வந்து அப்ப படிக்க மாட்டேன் இது இப்பதான் லெசன் நடத்து நாங்க இப்ப படி ருமா தலவலிக்குமே எப் எப்ப இந்த பீரிடி முடியோ அப்படின்னு இருக் ஆ முடிச்ச உடனே அப்படியே வேற பீரியட் வந்துரும் அப்படிய மறந்துடும் அது டெஸ்ட் அப்புறம் மிஸ் வந்த உடனே டெஸ்ட்க்கு ரெடியாக்கிக்கும்போதுதான் அய்யயோ டெஸ்ட்டு சொன்னாங்களே இப்போ எப்படி ஏதுறது அப்புறம் என் ஃப்ரெண்டு் சொல்லுவா இது என்ன பா புதுசா பண்ற நீ நம்ம எப்பவும் பாத்துதானே எதுவோ பென்ஞ்ச் கீழ வச்சு அப்படின்னு சொல்லுவா அப்புறம் கீழ பெஞ்ச் கீழ வச்ச அப்படியே பாத்து பட் அவங்க உட்காந்து இருந்தாதான் அதுவும் ஏத முடியும் அவங்க ரவுண்ட்ஸ் வந்தா ஏத முடியாது பட் எங்க எங்க கிளாஸ் வந்து கொஞ்ச சின்னதாண்டா அதான் மிஸ் வந்து ரவுண்ட்ஸ்கு வர முடியாது டபுள் கிளாஸா போட்டாங்கன்னா அஹ் நடக்கவே முடியாது சிங்கிள் கிளாஸ் சேர்ந்த மட்டுதா நடந்துது போய் ட்டு இருப்பாங்க ல்ல தேவைப்படுவங்க கிரௌண்ட்ல போய் உக்கார வச்சிடுவாங்க எ கிளாஸ்ல பாத்து ஏதிங்கன்னா என்ன பண்றதால கிரௌண்டுக்கு போயலான்னு கிரௌண்டுக்கு கூட்டிட்டு போயவாங்க
உம்
போயப்ப எப்படிற எதரதுன்னு பாத்தா என் ஃரெண்ட் வந்து நோட்டு கீழே வச்சுட்டே எழுடுவ அவன்ந்து பாத்து அப்படியே நாங்க போய் எழுதிட்டட்டு அப்படியே அது போயிடும்
ஆ
பட் எக்னா எக்னாமிஸ் மட்டும் தா நாங்க வந்து பாத்து எழுத மாட்டோம் ஏன்னா ஏ என்னோ என் ஃரெண்ட மிஸ் வந்து கீல உக்கார வச்சுடுவாங்க
உம்
ஆனா எங்க ஒரு பென்ச்சில நாலு பேர் உட்காறோம்ல ரெண்டு பேரும்தான் உட்கார வெப்பாங்க எக்ஸாம் எழுதும்போது டெஸ்ட் எழுதும்போது ரெண்டு பேர் கீழ சரிக்கீழ வந்துடுமா எதுக்கு வேணா சன தேவ ன நீ வந்து உட்காந்துக்க என் முன்னாடி வந்து உக்காந்துக்கோ அப்படினு சொல்லிடுவாங்க அதுக்காகவே நான் வந்து எக்கனாமிக்ஸ் எதாது சொன்னாங்கன்னா நல்லா படிச்சுப்பேன் அதுதா ந எந்த லெவல்க்குப் டுவல்த்ல எல்லாம் எக்னாம்ஸ்ல நல்லா மார்க் எடுத்தேன் எக்னாம்ஸ்ல மட்டும் அவுங்க கிளாஸ் மிஸ் கூடவா அவங்க சொல்றாங்க ஏ எப்படி ஏன் சப்ஜெக்ட்ல மட்டும் வேற சப்ஜெக்ட்ல்லா நீ படிக்க மாட்டியா ஏ நல்லா மார்க் எடுக்க மாட்டேன்ற
உம்
கிறன்னு நா விட்டுறே இல்லனா உன்ன நா பெஷலா வெச்சு நல்ல படிப்ப வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க நா வந்து எப்படி படிச்சாலும் ஜஸ்ட் பாஸ் மட்டு ஆயிடுவே எனக்கு பாஸ் ஆனா மட்டு போதும் அப்படின்னு இப்ப எவ்வளோ மார்க்க வந்தவன ஏன்னா எப்படி வி வீட்டுல சொல்லிட்டாங்க காலேஸ்க்கு மாட்டேன்னு சொ படுச்சு என்ன பண்றது ஏதோ பாஸ் ஆயிடுவே யாரோ நாலு பேர் கேட்டா பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காகவே படிச்சே மத்தபடி அயோ நெறைய மார்க் எடுக்கணு காலேஜ்க்கு போகணும் அப் ஏ மொதல்ல சொல்லிட்டாங்கள வீட்டுல காலேஜ் எல்லாம் போக கூடாது அப்டின்னு அதனால
அ
நீங்க உங்களுக்கு எப்டி இருந்துச்சு படிக்கும் போது நீங்க படிக்கணு மார்க் வாங்ணுனு படிச்சிங்களா
இல்ல இல்ல சும்மா எக்ஸாம் நாக்கா ஹ படிக்க மாட்டோ அவ்ளவா
ஓ அப்படியா
ஆ படிக்கிற பிரண்ட் யாராவது இருப்பான் அவன புடிச்சு பக்கத்துலவுகந்து உக்காறவெ ச்சிப்பா
தோ பப்ளிக் எக்ஸாம்ல கூட ஒர் ஓரு சில டீச்சர் வந்தா சொல்லி கூட தந்துருவாங்க மேட ஓன்வேட் எல்லா பாத்தத கூட அனுச்சு விட் திடுவாங்க
நான் போன கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்டிதான் இந்த ஆப்பர்லி குவாடர்லி எல்லாம் இல்ல
ஆமா
எல்லா எக்ஸாமுக்கும் வந்து ஒன் வேர்டு மட்டு சொல்லி கொடுத்துருவாங்க ஆஹ் இன்னொரு மிஸ் இரு பாங்க அவங்க வந்து பர்மிஷன் வாங்கி டீ இவங்க டீ குடிக்கு போற மாரி அப்டியே போயிட்டு
ஹ ஆஹ் அவங்களாம் செட் ஆன மாறி இருக்கும் என்னட இது நம்மளுக்கு எந்த தவங்க வந்த மாதிரி இருக்குதே அப்டி
உம் ஆமா.
ஏதோ ஒண்ணு படிச்சு முடிச்சிட்டோம் படிக்கும்போது எப்படா இந்த படிப்பு முடிய முடியும்னு இருக்கு பட் படிச்சு முடிச்ச எதுக்கு அந்த அந்த படிப்புலாம் நம்ம போயிச்சு சீக்கிரமானு இருக்குது இப்போ.
ம் ஆமா.
படிக்கும்போதுதான் எட்டாவது படிக்கும் போதே ஐயோ இன்னு அஞ்சு வருஷம் படி இன்னு நாலு வருஷம் படிக்கணுமே எப்படா இந்தந்த நாலு வருஷம் போகுமோ அப்படியே நந்துச்சு ஒரு ஒரு வருஷம் போன அப்புறம் இல்ல ஐயோ இந்த இ முடிஞ்சிட்டுனா அவ்ளோ தான நம்ம லைப் திரும்ப வர மாட்டோமே நம்ம படிக்க மாட்டோமே அப்டின்னு யோஸ் சே இப்ப வந்து அதல்லாம் அப்டியே போய்ச்சு இப்ப பேசமட்டும்தான் புரிது இப்ப எப்டி பேசுறான் அந்த லைஃப் மட்டும் பேச மட்டும் தான் முடிது திரும்போ அதுக்குள்ள போகுற ச் பட் அது நினைவுங்களாம் அப்டியே இருக்குது அது
உம் ஆமா
உம்
அஃப்னும் ஆஹ் அதான்
தமிழ் எல்லா உங்களுக் நீங்க இங்கிலீஷ் மீடியம் தான உங்களுக்கு தமிழ் பிடிக்குமாங்க
ஆஹ் தமிழ்லந் வந்து அவ்வளோல்லாம் படிக்குமாட்டே சும்மா தெரியும் அவ்ளோ தா
ஆஹ் ஆஹ் அப்டியா நல்லா மார்க் எடுப்பீங்களா இல்ல டிஸ் மார்க் எடுப்பிங்களா பாஸ்
ஜெஸ்ட் தான் தமிழ்ல வந்து ஜெஸ்ட் தான் இங்கிலீஷ் எல்லாம் பாஸ் ஆய்டுவே இங்கிலிஷ் மேக்ஸ் சோஷியல் சைன்ஸ்
உம் மேக்ஸ் ரொம்ப மேக்ஸ் பரவால்லயா உங்களுக்கு மேக்ஸ் ஆமா ஆமா
மேக்ஸ்ம் பரவால்ல
மேக்ஸு சம்ஸல்லா போடுவிங்ளா நீங்க நல்லா
உம் போடுவே அதெல்லா போடுவே நல்லாவே போடுவே இது வரைக்கு நா பிட்டு எடுத்துன்னு போனதே இல்ல ஆனா எ
அவனுது பாத்து சேரின்டு நானும் அப்டிதான் சேம்தா நான் வந்து சும்மா கிளாஸ் எக்ஸாம்ல மட்டும்தா பாத்து எழுதுவே பட்டு எக்ஸாமு இடையாண்டு அடையாண் இதல்லா பாத்தேல அப்பல்லா வந்து இ பாத்தெழுத மாட்டோ
நல்லா இருக்கீங்களா நம் நம் குடுத்த நேரம் முடிக்கலாம் நன்றி
உம் நன்றி வணக்கம்